சொல்லும்மா
அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா
தா நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கியா பாப்பா நல்லா இருக்கா தம்பி நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா உங்க அம்மா வீட்டுல எல்லா நல்லா இருக்
ஹ நல்லா இருக்காங்கம்மா
சாப்ட்டாச்சா எல்லாரு நல்லாயிருக்காங்க மா எல்லா நல்லார்க்கோ என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா ஹ சாப்ட்டோம்மா இட்லி சாம்பார் வச்சு சாப்ட்டோ
அ அ
அ அப்பறோ என்ன பண்றீங்க வேற வேல ஒன்னு செய்ல
அ அ இங்க இப்பதா பாப்பா தூங்க வெச்ச தூங்கவே மாட்டெங்குதுமா என்னம்மா பண்றது தூங்க வெக்கறத்துக்கு ரொம்ப வர வர மோசோ பண்ணுது நைட்டு் ஒரளவு தூங்கிடுதும்மா அ நைட்ல வந்து பாதி பாதி நேரோ ஏந்ச்சு உக்காந்தீட்டு ஒ அது தூங்குதுதா ஆனா வந்து ஒரே கத் த்து கத்து கத்துன்னு கத்துது ஃபீட் பண்ணிக்கிட்டு ஆ பால் வந்து தாய்ப்பால் தா குடுக் க்குறே அது அத வந்து கேட்டுட்டே இருக்கு
அதுதாம்மா இது இன்னுமு ஊற ஊற இப்பிடிதா நீ நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு பால் இருக்குல்ல
ஆ அதுதாம்மா அதுக்கு என்னாமா பண்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு
அம்மாட்ட கேட்டு எதாச்சு கைவைத்தியமா பாத்துக்கோங்கமா ஹெல்தியா சாப்புடுமா நீ சாப் ட்டா நல்லா இருக்கு இல்ல பாப்பாவுக் கு வந்து டாக்டரு கன்சல்ட் பண்ணிட்டு ஃபுட்டு எதாவது குடுக்கறதுக்கா ட்ரை பண்ணு
என்னாதா
பாப்பாவுக்கு டாக்டர கேட்டுட்டு ஃபுட்டு செர்லாக் கேளு வேற எதாவது சத்து மாவு வேற பழ வேக வெச்சு குடுக்கறது
அவங்க வந்து இப்ப டாக்டர் வந்து மா இப்ப எங்களுக்கெல்லா நீங்க செர்லாக் எல்லா குடுத்துருப்பீங்க தானே எங்க அம்மால்லா எங்களுக்கு குடுத்தாங்களா செர்லாக்கு பிஸ்கட் ட்லா ஆனா இப்ப உள்ள டாக்டர் வந்து அதெல்லா ஃபஸ்ட்டே வந்து செர்லாக்கு பிஸ்கட்டு அப்றோ இன்னு ஒன்னு ஏதோ சாக்லேட்டு ஐஸ்கிரீமு ஆ இது வந்து குடுக்கவே கூடாது அப்டின்னு ஃபஸ்ட்டே சொல்லி இட்றாங்கம்மா ஆ ஜூஸ் போட்டு குடுக் குடுக்கறமா தெனைக்கு வந்து சாய்ந்தரமா ஆப்பிள் ஜூஸ் போட்டு தா குடுக்கறே ஆ இருந்தாலு இன்னு ஏ அது சரியா தூங்குவே மாட்டேங்குது ஒரு வேள போவ போவ ரொம்ப அடம் புடிக்குங்க போல
ஆ ஆ காய் வேக வெச் சி மசிச்சி குடு வந் மதியத்துல உருளக்கெழங்கு கேரட் இதெல்லா ம வேக வெச்சு ம இட்லி பான தட்டுல வெச்சி வேக வெச்சு மசிச்சு குடு
ஆ அப்பிடிதாம்மா நா பண்றே மசிச்சுதா குடுக்கணுமாம்மா நா வந்
ஆமாப்பா வேண்டா வேண்டா அர ச்சா ரொம்ப பேஸ்ட்டா கூழா போய்டு சாப்புடாதுங்க அது டேஸ்ட் மாறிடு நல்லா கையாலயே பெசஞ்சு மசிச்சு குடுக்கலா வேக வெச்சுட்ட நல்லா வெந்துருச்சுன்னா மச
ஆ சேரிம்மா நா இனிமே மசிச்சே அப்டின்னா குடுக்கறே
அது ரொம்ப அரச்சு அரச்சே குடுத்துட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காதும்மா
ஆ ஆ எனக்கு அங்க டாக்டர் நீங்க சொன்ன மாறிதா சொன்னாங்க மசிச்சு தா குடுக்கணு கையால மிக்சில மட்டு போட்டறாதன்னாங்க ஆனா இது சாப்பிட்லேன்ட்டு அதுனால நா அப்டி பண்ணேனா அதுவே பழக்கம் ஆயிட்டு நாளில இருந் எல்லா மசிச்சே குடுக்கறே
மசிச்சே குடுமா அப்றோ காலையில இட்லியா இந்த மாறி எதாவது கொஞ்சோ கொஞ்சோ ஊட்டி பாருங்க
ஆ அது ராகில்லா வந்து பால் எடுத்து குடுத்துட்டுதாம்மா இருக்க
ஆ ஆ அது
நா வந்து மொள கட்டி ரா கி வந்து வறுத்து மொள மொளகட்டி வறுத்து அரச்சி வெச்சுட்டு குடுத்துட்டு ந்தே அது வந்து இப்ப இன்பெக்ஷன் ஆகுன்னு சொன்னாங்க ஆ அதனால அத அப்டியே கட் பண் இது பால் மட்டு எடுத்து குடுத்துட்டு இருக்கம்மா
சேரி டா
ச்சி நைட்டு ஊர வச்சு கால்ல என்ச்சி அத அரச்சி பால் எடுத்து அத நல்லா காய்ச்சு குடுத்துட்ருக்க
ம் ம் அதுல்லா ஹெல்திதா சாப் தூங்சின்னா நல்லா து தூங்கறதுக்கு டாக்ட்ரு கேக்க வேண்டியது தான எனி டைமு அழுதிட்டே இருக்குன்னு
அ அதத்தாமா என்னான் தெர்ல தூங்கவே மாட்டேங்குது அது வேற அந்த வீட் சேர் இருந்தப்ப வந்து மண்டபோ அதெல்லா கொஞ்சோ ரோட் சைடா இருந்தனால சேரி ரொம்ப சத்தம் கேக்கும் நெனச்ச இங்க நல்லா சைலன்ட்டா இருக்கு ஆனாலு சுத்தமா தூங்குறதே கெடயாது கால நேரத்துல
அ அ
பின்னாடி நா தூக்கியே வச்சிருக்கணும்ங்கு ஆ இதோ இந்த செப்டம்பர் வந்துச்சுன்னா ஒரு வய்சு ஆய்டுமா
அ அ இவ பால் ஏது அதுக்கு அழுவும் நம்ம இனிமே வயிறு ஃபுல்லா நெற் சாப்பாடு ஊட்டி உட்டுறது அப்புறம் பாப்பா கொஞ்சோ அழுவுல டாக்ட்ரு இன்னா தெரியுமா சொல்லு
ஆ அப்பயு டாக்ட்ருட்ட கேட் டு ஒரு அவுரு விட்டமின் ட்ராப்ஸ்லா குடுக்க மாட்டேன்ட்டாரு அ சாப்பாடு வந்து நீ நல்லா ஹெல்தியா குடு அப்டின்னுதா சொல்வாங்க
ஆ பச்ச பல்லு மொளச்சிருச்சுன்னா நம்மளே பச்ச காய்கறியே குடுக்கலா அது மென்னு சாப்
சும்மா ரெண்டு பல்லு கீழ் பல்லு மொளச்சிருக்கு
இல்ல எல்லா பல்லும் மொளச்சிருச்சுன்னா ஒரு ஒன்னு ஒன்ற வயசு ஒரு ரெண்டு வயசு ஆய்னா மென்னு சாப்பிற மாரி இருந்தா நம்மளே கையில குடுத்தா சாப்பிற மாரி இருந்தா காய்கறி எல்லாமே பச்ச காய்கறிலா குடுக்கலா அது ஒன்னுமே பண்ணாது அதுவே மென்னு சாப்ட்டுக்கு அ சாப்பலன்னா கூட பரவால்ல இப்ப ஒண்ணு குடுக்க முடியாதுல்ல நம்போ
ஆமா
நல்லா மசிச்
இன்னைக்கே என்னா பண்ணிடுச்சு மா ஆப்பிள் வந்து சரி ஒரு ஆப்பிள கைல வச்சிட்டு இருந்ச்சா அதுக்குள்ள சாமா வெலக்கில்லான்னு சாமா வெலக்கிட்ருந்த ஆ ஆ ஒரு பீச வந்து கடிச்சிட்டு போல என்ன நசுக்கு நசுக்கிட்டு இருக் கே வாய்ல இருக்கானு ஒ அ நோண்டி பாக்குற இவ்ளோ பெரிய இது
பீஸ் உள்ள வாயில வச்சிருக்கு அத முழுங்கிச்சன தா வயிறு வேற எதாவ்து பண்ணும் ஆமாமா
ம் நல்ல வேல பாத்தனே நன்ச்சுட்டு அதுக்கப்புறோ வாங்கி வச்சுட்டே உனக்கு எதுவுமே குடுக்க மாட்டேன்ட்டு
அது வேக வச்சு குடுத்துரு இல்லாட்னா வேக வச்சு சின்ன பீசா கைல குடுத்து கடிச்சு கடிச்சு சாப்டுதானு பாரு ஒருவேள இல்லனா கிள்ளி கிள்ளி போட்டு சாப்ட சொல்லு
சேரிமா நா ஃப்ரிட்ஜ தெறந்தாலே எப்ப ஃப்ரிட்ஜ தறப்பேன் நிக்கிது வந்து உக்காந்துக்கிட்டு எல்லா வெஜிடேபிள்ஸ்யு எடுத்து வாய்ல வச்சுட்டு உக்காந்திருக்கு
இனிமேதா இன்னு கொஞ்சோ வாலு இன்னுமே ஓட ஆரம்பிச்சிருச்சீங்கன்னா இன்னும் பு இன்னும் புடிக்க முடியாது அத இத தள்ளிட்டே இருக்கு
நம்மனால
அது இழுத்துக்கிட்டே இருக்கோ தள்ளிக்கிட்டே இருக்கோ ஓடிக்கிட்டே இருக்கோ எ இனிமே கொஞ்சோ ஜாக இனிமே இந்த ரெண்ரை வய சு மூணு வயசு வரைக்கு உனக்கு கொஞ்சோ கஷ்டந் தா ஓடுனே இருக்கணு நீ பின்னாடியே
பின்னாடியே நிக்கனு
ஆமா அது இது மாடிலயா கீழ கீழ் வீடா
ஆ மாடி வீடுதாம்மா கீழ் வீடுனா எல்லா எட்டாயரோ எட்டாயிரத்தி ஐநூறு அந்த மாரி கேக்குறாங்கமா
மாடினால கொஞ் ஜாக்
ஆ இது மூண்ருபா மூவாயிரோ சொன்னாங்க அதோட அந்த வீடோட இது ரெண்ட்டு கொஞ்சோ கம்மியா தா இருக்கு அது நாலு இரநூறுல குடுத்தோ
அ இது வீடு நல்லாருக்குல
ம் நல்லா இருக்குமா வாங்கமா ஒரு நாள்ளரி
வரம்மா வரம்மா எங்க மதுக்கு லீவு கெடைக்குது மது லிவு சலனம் வர ஒ அது இங்க ஞாயித்துக்கழம ஒ லீவே இல்ல இந்த ஆபீஸ் பொறுத் தளவுக்கு லீவே கடையாது ஒரு நாள்ளு ஞாயித்துக்கழம இருக்கு அது பண்ணாதா சரியா இருக்கு ஆனா ஞாயித்துக்கழமையிலயு அது நடுவுலயு லீவு குடுக்க மாட்டேங்கறாங்க இப்டே ஒடம்பு சல்லாதனால நானு ஆ வரமா ஒரு நாளைக்
அப்பாவல்லா கூப்டிட்டு வாங்கமா
கூட்டிட்டு வரமா
ஆ லீவு தா உடமாட்டீங்க அந்த ஒடம்பு சரியில்லடச்சு லீவு க கடை க்கலயா அது எப்படி பேசி பேசவே முடில பிள்ளையால அதுக்கூட லீவு குடுக்க மாட்டேங்கறாங்க
அது சொல்ற நானு ரெண்டு நாளைக் இப்டி ஒடம் முடியலன்னு ஆஃபீஸ்லே ஒரு நாளைக்கு படுத்துக்கோ அப்பதா கொஞ் லீவ் குடுப்பாங்கன்னு சொல்ற கேக்க மாட்டேங்குது போவாதனாலா லீவு குடுக்க மாட் றாங்க குடுக்க மாட்றாங்கனா முடியிலயே முடிஞ்சா பரவால்ல வேஸ்ட்டாவா லீவு போட்டுக்குறோ முடியலங்கற பட்ச் காலைலே போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறோ ஆஃபீஸ் போணுச்சு
ஆ ஓ எடுத்துட்டு காலையிலே ஆஃபீஸ்ல எடுத்துட்டு போணுச்சா
ஆ அதா நா சொல்ற கேக்கவு மாட்டேங்குது போய்ட்டு அது வேறை இப்ப மின்னாடி ஏழு மணிக்கு வந்துட்ருந்துது இப்ப என்னமோ ஒன் அவரு டைம் மாத்திட்டாங்களா எட்டு மணிக்கு எட்றக்கெல்லா வர்றது
ஆ ஆ ஆ
ஒண்ணுமே சரியா இல்ல சொன்னாலு கேக்க மாட்டீங்குது அவுங்க அப்பாவு திட்றாங்க
ஆ
ஏ என்ன பண்ண போதுன் தெர்ல இப்ப இன் இன்னைக்காக கொஞ்சோ ஜொரோல்லா உட்டுருக்கு பரவாயில்ல
ஆ ஆ ஆ அதா சொல்லுன்ச்சி
அதலா இல்லன்னா டாக்டர்ட்ட காமிச்சு அ இது என்னமோ ஹெல்த்து ஹெல்த்து பத்தாமதா இருக்கு சத்து ப த்தமா இருக்குற மாரிதா ஒடம்பு எவ்ளோதா நாக இது பண்றது நா சொல்லுவ கண்ண அது கண்ணுமுழிச்சு அந்த இதெல்லா குடிக்காதுப்பா அது பச்சையா எதாவது குடுத்தா நெல்லிக்கா ஜூஸ் குடிக்கு மத்தபடி இந்த காய்கறிலா காயாவே அவிச்சாலு திங்காது பச்சையாளா
நெல்லிக்காய் ஜூஸ் கூட நல்லது தானே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க இல்லாட்டி
நம்ம வீட்டல காய்சிட்டு இருந்தப்ப நெல்லிக்காய் டெய்லி போட்டு குடுப்பேன்
ஆ ஆ
இப்ப நெல்லிக்காய் பிரெஷ் நெல்லிக்காஇல்ல ஆனா காஞ்ச நெல்லிக்கா தான் வச்சிருக்க
ஆ ஆ அ நெல்லைக்கா அவ்ளோதான் சீசன் இல்லையோ ஆ ஆ ஆ
அது இது பழம்னா பழம் ஜூஸா குடிப்பேன் நான் பழம்ல்லாம் போட்டு குடிப்பேன் எல்லாரும் பண்றது எதுவே சத்துல ஒரு சில நாள் போ ம ந யோசிக்கிறேன்
ஆ அந்த பிளட்டுக்கு உள்ளதுதானே அயனுக்கு உள்ளதுதானே
ஆ ஏன்னா சத்து ஆது அது இப்ப ஒரு வாரம் பத்தனாள ரொம்ப ஹெவியா வேலை பார்த்துச் மாரி வந் போட்டுச்சு ஒரு கல்யாணதுக்கு செட்டும் பண்ணட்டு டெய்லி ஹெல்தியா எடுத்துக்கணும்ல்ல சாப்பிடே சாப்பிடாது ஒ இட்லி தான் சாப் டும் நைட்டு வந்துட்டு ஜூஸ்சு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு வந்ரு பாட்டில்ல அத குடிச்சிட்டு எனக்கு வயிறு ரொம்பிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கூட இல்ல அது நூறு எம்மளா இருக்கும் அந்த ஜூஸ் ஸ குடிச்சுக்கிட்டே வயிறு புள்ளா ஆயிடுன்னு சாப்படாது
ஆ ஆ அது அப்பைலிருந்தே அப்டித்தா சொல்லும்
ஆ ஒரு தோச இல்லன்னா இத்தணுண்டு சாதம் தா சாப்பிடுது ஒரு உருண்ட தா ஆ வாங்குவாங்க அமேர் சாப்
அந்த வேல பாக்குற அளவுக்கு நம்ம ஒடம்புக்கு எடுத்துக்கிட்டாதா திருப்பி வேல பாக்குறதுக்கு நம்மளால முடியும்
அது ஒரு வாரம் ஃபுல்லா அந்த கண்ணு முழுச்சு முழுச்சு காலைல எழுந்ச்சி வீடிய காலிருந்து எழுந்திரிகிறது நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுக்கறதுல்லா நா அப்பயே சொன்னே இன்னிக்கு முடியாது
நீங்க அந்த ஹார்லிக்ஸ்லாம் பாத்திங்கனா வாங்கி வச்சுக்கோங்க மா இல்லைனா அந்த பாதாம் பவுடர்னு ஒண்ணு விக்குது பாதாம் பவுடர் அத வந்து பாலோட பால் தா வேற குடிக்காதே மாரி
பால குடிக்காது அதுக்குதா நா அந்த பூஸ்ட்டு வாங்கி போட்டு டீ தா டீ கேக்கும்போது பூஸ்ட்டு போட்டா டீ மாதிரி இருக்குமேன்ட்டு அதுதான் வாங்கி கொடுக்குறது பூஸ்ட்டே தா வாங்கி வாங்கி ஆத்தி குடுக் ஆர்லிக்ஸ்சு வெள்ளையா இருக்குதுனு குடிக்காது
ஆ அதான் அதான் அ சொல்லும் என்ட்ட
ஆ அதா ஆர்லிக்ஸா பூஸ்ட்டாவது வாங்கி தா நா சொல்லிட்டேன் மின்னாடியே டீ குடிக்காத மஞ்ச மஞ்சலா வாங்கினு போ ஒரு மாரி இருக்கு இப்ப தலைய சுத்துது அப்டி இப்டினு சொல்லுதா அப்ப பித்தம் அதிகமாயிடுச்சு டீ தான் ஓவர் தல வலிக்குது அதனால டீ எதும் ஆண்ட நிப்பாட்டிட்டு பூஸ்ட்டாவது வாங்கி ஆத்தி குடுப்போம்னு நினைச்சிட்டிருகேன்
ஆ சேரிமா சேரி
வண்டி
சேரிம்மா நா ஒடம்பு பாத்துகறமா நா இன்னொரு நாள் எப்பனா பேசற
ஆ சரிடா வச்சரவா அ அ ஆச அது என் புஜ்ஜிமா